ஆ சிஸ்டர் ஆ நா நல்லாருக்கே நீங்க நல்லா இருக்கீல
நல்லாயக்கிறே நல்லாயக்கிறே என்ன செய்ரிஅ
இருக்கோம்
உம் சாப்ட்டிகளா மத்திய லஞ்சு முடிஞ்சா ப்பா என்ன சாப்பாடு
இன்னைக்கு மீன் கொழம்பு வச்சோ மாங்கால்லா போட்டு
ஆ சேரி சேரி எனக்கு எங்க ம்மா எங்க மைனி வீட்லேந்து வந்துச்சு மீன் கொழம்பு
ஹாய் வேறல்லா என்ன கொடுத்து விட்டாஹோ
கனவா தொக்கு வச்சு குடுத்தாஹ
கனவாத்தொக்கு வச்சா ஹஸ்
ஆ எம்ம நாளாச்சு குடுத்துட் டாக கனவா கொஞ்ச வேகாம கெடக்குது அவசர அவசரந்து ஆமா கொஞ்ச வெந்துனக்கணு ருசிலா நல்லா இக்கிது
சேரி சேரியா
கொஞ்சம் அவசரத்துல எ மாப்புள்ள வேற போனாங்களா திட்டுவான்டு அவசரத்துல வச்சு குடுத்துட்டாலோ என்னமோ தெரியல
ஐ சேரி சேரி ஏ
ஆமா படபடன்னு வச்சிருப்பா ஆமா இன்னு கொஞ்சோ சிம்ல வச்சிருந்தோனா இன்னோ ஆமா கொஞ்சோ வத் த ஒரு வாட்டியு வச்சிருதா நல்லா வத்த வச்சு சூப்பரா இருந்துச்சு
சேரி சேரியா
இப்டி இவ்ளோ மீன் கொழம்புமா ஒரு டிஃபன் பாக்ஸ்ஸு ஃபுல்லா இப்படி தெரிஞ்சிருந்தா நா கொழம்பு வச்சிக்க மாட்டே போல
ஆக்கிருக்க மாட்டிய சேரி ஆ
அரக்கிலோ மீன் தா வாங்கினா எனக்கூ தந்திருக்கா அவ் மாமியார் வூட்டுக்கு குடுத்துருக்கா போல
சேரி சேரி ஏ
ஆமா என்னேன்ட எல்லாருக்கு பத்துச்சோ தெர்ல அப்புறமாதா ஃபோன் அடிச்சு கேக்கணு
சேரி சேரி நீங்க என்ன அப்ப சமச்சியோ
இதோ கீர முருங்க கீர கொழம்பு புதினா தொவயா ஆமா ஒரு கொஞ்சோ மீனு கெடந்துச்சு அத பொருச்சு சால மீனு
சேரி சேரி ஆ
ஆமா அத பொறிச்சிட்டு இது மாம்பழோ
மாம்மழோ
ஆ ஒரு சில கடயில இனிக்குது ஒரு சில கடயில இனிப்பே இல்ல இது எப்ப எல்லாரு கல்லு வச்சு பழுக்க வக்கிறாங்க பாத்தீங்களா
ஆமா ஆ
அதனால கேட்டனா சுத்தமா இனிப்பே கெடயாது மாம்பழத்துல
நீங்க மாம்பழோ எங்க வாங்குனியோ.
நா அதுக்கப்புறோ இங்க எங்க ஏரியால ஒரு கடயில வந்துட்டு தோப்பு மாம்பழோனு சொல்லி விக் கிலோ அம்பது ரூவாண்டு
ஆ
அதா தா இதுவு அதனாலதா இப்ப வாங்குறே என் பிள்ளேக்கு கொஞ்சோ ஸ்கூலுக்கூ வெட்டி வெப்பேனா கொஞ் சோறு அவனுக்கு புசுக்குனு எறங்கு உள்ள
செரி செரி இப்ப ஏ பொண்ணு மாம் பழோ வேணும்னு கேட்டா ஆணோ கொஞ்சோ ஒரைக்குது அப்டின்ட்டு இந்த காய்கறி கட எங்கனா பக்கத்துல உள்ள ஒரு காய்கறி கடையில போய் மாம்பழோ வாங்கிட்டு வந்து அவ்ளோ ஒரு டேஸ்ட்டு
ஆ எவ்ளோ கிலோ
அ கிலோ எவ்ளோ போட்டான் தெரியல புள்ள வெலய கேக்காம மாம்பழோ ரெண்டு மாம்பழத்த வேங்கிட்டு வந்துட்டு நல்லா பெரிய மாம்பழமா
ஆ
அ ஆனா நல்லா டேஸ்ட் நல்லா இனிச்சு கெடக்குது ஒரு ஆளா ஒரு மாம்பழத்தையு தின்னுட்டா ஆ நெட்டுட்டு மாம்பழத்தயு எல்லாருக்கு குடுத்து தீம்போனு பாத்தா அவளே டேஸ்டா இருக்கு மாம்பழோ உள்ள எறங்குதுனு ஒரு மாம்பழத்தயு ஃபுல்லா தின்னுட்டு பொய்ட்டா
ஆ ஏ அண்ண புள்ளயு இப்டிதா இருக்கு அதுக்கு பசிச்சுதுனா கட கடனு தின்ட்ரூ மளக் மளக்குனு
சேர் சேரியா
ஆமா அவளுக்கு குட்டி டால்ஃபின்டு பேர் வச்சிருக்கே
செரி செரி செல்ல பேரு போல
ஆ ஆமா
குட்டி டால்ஃபின் ம்
ஆ ஆமா டால்ஃபின் துள்ளிக்கிட்டு வரு பாத்தீங்களா
செ அ ஆ
அ நானா நா நெறைய எடத்துல மாம்பழோ வாங்குன எடத்துல எந்த எடத்துலயுமே நல்லாவே இல்ல மாம்பழோ
ஆ நானும் எப்படி இருக்குதோ தெரியலன்னு தான் வாங்கிட்டு வாந்நே அவ போய் வாங்கிட்டு வந்திருக் ஒர்க்கா நல்லாாதான் இருக்குது நல்லா இனிச்சு கெடக்குதுன்னு ஒரு மாம்பழத்தையு உக்காந்து தின்னுட்டா
ஆ ஆ கிலா எவ்ளோ போட்டாங்கன்னு தெரியல என்ன
தெர்ல அவ சின்ன புள்ள போனல எவ்ளோ போட்டா தெர்ல இந்த நாாலு காலைய சாயங்காலம் ஆள் வேற கெஸ்ட் வேற வராங்களா
எங்க உங்க வீட்டுக்கா
ஆமா அதனால பால வாங்க வுட்டேன் அப்டியே பாலும் வாங்கிட்டு மாம்பழம் வாங்கிட் டு வந்தா பாக்கு இன்னைக் எங்க மாமனாரு யாரையோ கூட்டிட்டு வர்றாங்களா ஹ
யாரு மாப்பிள்ளையோட உங்க அப்பா மா
ஆ மாமனாரு ஆஹா அவுங்க ப்ரொபசரா இருக்காங்களா காலேஜ்ல அவுங்கள கு வரன் அவுங்க வந்து பீட்ட எல்லாம் பாக்கணும் உங்க மருமவா எல்லாரையும் பாக்கணுங்கிறாங்களா
ஆ ஆ
சொல்லியிருப்பாங்க போல மருமகா பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க பேரம் பேத்திலான்டே
நீங்க வேல பாக்குறீயளா
நா வேல பாக்கல எங்க மாமனார் வேல பாக்குறாங்க அங்க
காலேஜ்ல ப்ரஃப்பசர
இல்ல அங்க ஒ ஒக ஒக்க ஓ ஒர்க் பண்றாங்க அவங்க அவங்களுக்கு அங்க தெரிஞ்சவங்க போல புரொஃபொசரா இருக்காவ்ங்க போல காலேஜ்ல பாவ் அவங்கக் மருமக இந்த மாரி எல்லா ஃபேமிலி இங்கதா இருக்காங்க எல்லா சொல்லிருப்பாங்க போல
ஃப்ரெண்டா இருக்காங்க அதனால குடும்பத்த எல்லாரையு பாத்துட்டு போலானு வந்துருக்காங்க
கா மருமக வீட்ல போய் இப்ப வந்து பாக்குறோ ஈவ்னிங்கு அப்டின் சொல்லிருக்காங்க போல அதனால டீய போட்டு பண்டோ வைக்கணும அந்த ஓட்டுமா கொஞ்சொ இருக்கு
ஆ ஆ
ஓட்டுமாவையு வச்சு அல்வா இருக்கு அதையு வச்சு சு மிச்சர் அல்வா இருக்கு அத வப்போ சரி ஈவினிங் வந்தா அப்டின்னு வச்சிருக்கே நைட்டு சாப்பாடு மாமி வீட்ல போல
ஓ செர் செர் செரி
ஆ ஆமா
ஆ நானு சாயங்காலம் போவே எங்க அண்ணி வீட்டுக்கு போணு
சேர் செரியா
ஏ அன்னி புள்ளைய பாத்துகோ நொம்போ நாளாச்சா ஆ ம ஒ கொஞ்சொ சாப்ட்டுட்டு படுக்குவோமேண்டு படுத்தே
சேர் சொரி படுங்க அப்ப படுங்க ஆ
போயிட்டு சாயங்காலமா ஒரு ஆறு மணிக்கு மேலதா போயிட்டு
ஆறு மணிக்கு மேல போனுமா
ஆமா ஆறா அஞ்சரைக்கு என்ன மணி நாளாயிட்டு
சேர் செரியா
இன்னு குளிக்கவே இல்ல சரியான கபு புடிச்சு கெடக்கு காலைல இருந்து இவ்ளோ நேரோ
சேர் சேர்
தாமா அ நாளைக்கு குளிச்சு
ஆ குளுச்சாச்சா
ஆ குளிக்கேல்லன்னு எங்க குளுக்குனீங்க என்ன கத கேட்டீங்க எ ஃப்ரெண்டு் பானு ஒருத்தி இருக்கா கா இதுக்கு கூப்ட்டா வறியா காய்கறில்லா வாங்கி ட்டு வருவோ அப்டின் சொல்லிட்டு
எங்க போயி
ஆ மளிக கடைலருந்து ஜெயச்சந்திரன்க்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோ
ச்சா
அப்டி சொல்லி கூப்ட்டா நானே சரின் சொல்லிட்டே அவட்டே அதுகப்பறோ எங்க குளிச்சு கிளிச்சு இன்னு குளிக்கவே இல்ல சாப் ட்டே இப்பதா முடிஞ்சிர்க்கு அவுங்க வீட்லேந்து மீன் கொழம்பு வரு வரூனு இவ்ளோ நேரோ வேடிக்க பாத்துருக்க
சேர் சேர் ஆ அது மீ இன்னு வேக லே ட்டாதா போயிரிச்சாக அதனாலே வே
ஆ ஆமா ஆனா நல்லா சூப்பரா இருந்துச்சு மீன் கொழம்பு நல்ல எண்ண மெத க்க வாசமா மாங்கால போட்டு ஆ ஆமா அது சூப்பரா இந்துச்சி
சேரி சேரி அ
பாத்தீங்கனா நல்லாருக்கு
ஆமா நைட்டுக்கு சப்பாத்தியே போட்டு அப்போ சாப்புடுங்கோ
ஆமா கொஞ்ச காண் இருக்கு கொழம்பூ
சேரி சேரியா
நைட்டுக்கு போட்டு சாப்ட்டுக்கனு இல்லாட்டா யாரோ சொந்த பந்தங்கள் வீட்ல தங்கத்தின்டுக்காண்டி
சேரி சேரி
ம் நீங்க சாப்டீங்க தான
ஆ நாங்க தா சாப்ட போறோ எ புள்ளைங்க எல்லா சாப்ட்டாங்க
அ ஆ
ஆமா புள்ளைங்க எல்லாத்துக்கு சாப்பாடு குடுத்து எல்லா ஊட்டி உட்டுடு அத நாந்தா இனிமேதா நாங்க சாப்படணு
சேரி சேரி சாப்டுங்க சீக்கரமா
ஆமா சாப்ட ஒன்னே ஏனுமோ பசியே எடுக்கையிலே ஏ தெரியலே
ஏ காலைல என்ன தக்கடியா உங்க வீட்ல
காலைல தக்கடிலா சாப்டலே காலையில எ டீதா குடிச்சிருக்கு
அ அப்றோ என்ன பசிக்கலன்றீங்க
அது இவ்ளோ செஞ்சதுனாலே பசிக்கலையோ என்னமோ
அது நீங்க எல்லாருக்கு நீங்க செஞ்சு குடுத்துருக்கீங்கல்ல
அ ஆமா
ம் அதனால பசியில்ல இப்போ நீங்க ஜாயிண்ட் ஃபேம்லியா தனியா இருக்கீங்ளா
நாங்க தனியா தா இருக்கறோ ஆனா அக்க பக்கத்துல பக்கத்துல கொஞ்ச நேம் மச்சி மாமி வீடு எல்லா பக்கத்துல பக்கத்துல இருக் காங்க
அ ஆ
ஆ
சேரி சேரி ஆனா தனி வீடு
வீடு
ஆ வீடு எல்லாருக்கு தனி ஆனா எல்லா பக்கோ பக்கோ
பக்கோ பக்கோ இருக்கோ எதா ஃபங்ஷன்னா எல்லாரு ஒன்னாதா இருப்போ ஒன்னா சமைச்சி சாப்டுவோ
அ ஆ
அ ஆமா அதெல்லா இதா ஃபம்ஷன்னா அவுங்க வீட்டு ஃபம்ஷன்னாலு போயிறுவோ எங்க வீட்டு ஃப்ஷன்னாலா எல்லா வந்துருவாங்க
சேரி சேரி ஆ ஆமா அதான நல்லது ஒத்தருக்கு ஒருத்தரு ஒத்துமையா இருக்கற தான
ஆமா அதெல்லா எ எ எது னாலு வந்து ஒடம் முடியல்னாலு வந்து பாத்துட்றாங்க அ ஆமாமா அ
ஆமா மாமா உங்க மாப்ள அப்ப எங்கருக்காங்க
எங்க மாப்ள வெளியூர்ல இருக்காங்க
அப்டியா போய்ட்டு போய்ட்டு வருவாங்களா காலைல வேலைக்கு போய்ட்டு நைட்டு
ஆமா ஒரு ஒரு வாரோ தங்கிருந்து வேல பாப்பாங்க ஒரு மாசோ தங்கிருந்து வேல பாப்பாங்க
ஆ என்ன வேல செய்றாங்க
மாஸ்டர்ஸ் ச சமயக்கு ஆமா ஆ ஆமா சமையல் மாஸ்டர் அவுங்க நல்லா சமைப்பாங்க
ஆ நீங்க அப்ப நல்லா உட்கார்ந்துருந்தே சாப்படலாமே அவங்க சமைச்சா
ஆமா சமைச்சு தருவாங்க முடியலன்னா சமைச்சு தருவாங்க ஆனா உங்க வீட்டுக்குலா வந்தாங்கனா நம்ம சமைச்சு குடுக்கணு அவங்க சொல்லுவாங்க நா அங்க சமைக்கிறே இங்கயு வந்து நானே சமைச்சு தர முடியுமாம்பாங்க
ஆமா அது பாவ தான வெக்கையு வெயில்ல கெடக்குதுங்க
ஆமா ஆனா அவங்க நல்லா சமைப்பாங்க திடீர்னு அவங்களுக்கா இன்டரெஸ்ட் வந்தா எல்லாமே அவங்களே சமைச்சு தருவாங்க
ம் ம்
ஆ திடீர்னு பிரியாணில்லா அவங்களுக்கா இன்ட்ரெஸ்ட் வந்தா பிரியாணில்லா போடுவாங்க
ஆ
ஆ அதெல்லா நல்லா செய்வா சாப்பாடுல்லா
ம் ம் மாஸ்டர் பொண்டாட்டி அப்ப உங்ககிட்ட ரெசிபில்லா நல்லா கேக்கலா போல
ஆ உ மா கேளுங்க உங்களுக்கு என்ன ரெசிபி வேணாலு நா சொல்லி தர
இப்ப சாப்ட்டு படுத்தாச்சு இப்ப ரெசிபி கே்க்கிய எதாச்சு செய்ய போது உங்க சொல்ற நீங்க சொல்லி தாங்க எனக்கு சரிங்ளா சரி சிஸ் டர் நானு கொஞ்சோ நேர தூங்குற
ஆ செரி தூங்குங்க சிஸ்டர் ஆ செரி ஆ வக்ற என்னப்பா ம் செரி ஆ பாய் பாய்